ஹலோ நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா இப்ப தா சாப்ட்டு முடுச்சே நீங்க
ஆ நானு இப்பதா சாப்ட்டு முடிச்சே
ஒர்க்லா முடிஞ்ச்சா
ஆ ஒர்க்கெல்லா இப்ப தா முடிஞ்ச்சி உங்களுக்கு
ம் உதவி செய்யலாம் எங்கயு வெளிய போலையா
ஆஹா ரொம்ப வெயிலா இருக்குல்ல அதனால எங்கே
ஆமா ஆமாங்கருன் ரொம்ப வெயிலா இருக்குங்க பயங்கரமா இருக்கு
ஈவ்னிங்கா பேலான்ட்டு இருக்கோ
செரி ச வெயில்ல வெயில்லாவ அடிக்குது
ஆமாங்க ஈவ்னிங்கா போனா கொஞ்சோ இதா இருக்கு நா நெறைய எடத்துக்கு போயிட்டு வர்லா இப்பயே போனா வெயில்ல போனா நமக்கு தா ரொம்ப டயட் ஆக்கிரு
ஆமா அப்டியே டி வி பேக் க ஆயிடு
ஆமா
வெயிலுக்கு நல்லா இதமா இறங்கி இந்த மாரி ஜூஸ்‌ ஐய்ட்டமா குடிங்க
ஆமங்க காலையில எழுந்திரச்சோன்னோ நாங்க நைட்டு வச்ச சாப்பாடே கரச்சுதா குட்ச்சிட் ருக்கோ
உ பழைய சோறா
அன்
பழைய சோறா
ஆமாங்க பழைய சாப்பாடு நைட்டே ஊற வச்சுட்டு அது கூட கொஞ்ச வெங்காயோ அப்புறோ பச்ச மொளகா போட்டு காலையில எந்திரச்சோன்னே அதுதா எங்களுக்கு டிஃபன் ஏன்னா அப்பதா கொஞ்சோ கூலிங்கா இருக்கு இந்த வெயிலுக் குடிச்சா கொஞ்சோ நல்லாருக்கு
ஆமாங்க
இந்த வெயிலுக்கு எவ்வளோ தண்ணி குடிச்சாலு தண்ணியு பத்தவே மாட்டிக்கிது
நா இப்பதா வந்துட்டு ஃப்ர்ட்ஜீல வந்துட்டு லமன் ஜூஸ் போட்டு வச்சிருக்கே
ம் ஃப்ரிஜ் தண்ணி குடிச்சாலுமே இதாக மாட்டேது ஆனா ஃபிர்ட்ஜ் தன்னியு குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க
ஆ
நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு பான வாங்கிக்கோங்க பான வாங்கி அதுல தண்ணி ஊத்தி ஸ் நல்லா கொதிக்க வச்சு ஆறுனதுக்கப்புறோ அந்த பானையில ஊத்தி வச்சிங்கன்னா ஜில்னஸாக இருக்கு ஏன்னா ஃப்ரிட்ஜ் தண்ணியே நம்மளுக்கு இந்த கிளைமேட்டுக்கு ஒத்துக்காது ம் ஆனா அதுதா குடுக் மண்பான மண்பான தா ம் நாங்க அப்டி தா பண்ணிருக்கோ
ஆ அதுக்கடில மண்ணு வெக்கணுன் சொல்லுவாங்களே
ஆ‌ நாங்க மண்ணு வெக்கல சும்மா அப்டியே வெச்சுருக்கோ ஸ்டாண்டுல
ஆ
ம் ம்
கூலிங் வருதா அதுல
ஆ கூலிங் வருது அவ்ளோ ஃப்ரிட்ஜில இருக்க மாரி கூலிங் வர்ல குடிக்கிற அளவுக்கு ஓகே கூலிங்கா இருக்கு
ம் ம் மத்தியனாதுக்கு அதே சாப்பாடா
இல்லல்ல மத்தியானத்திக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கெழமல அதனால எதாவ்து நான்வெஜ் எடுக்கணு நான்வெஜ் எடுத் து செஞ்சு தா சாப்பிட்ணு
நா நான்வெஜ் நா சாப்பிட மாட்டே
சாப்புட மாட்டீங்ளா
ஆமாப்பா வெறு வெஜ்ஜுதா
அப்டியா ஓகே ஓகே இன்னைக்கு மத்தியான உங்களுக்கு
சாம்பார் சாத தயிர் சாத
ஆ
வெயிலுக்கு தயிர் வெயிலுக்கு தயிர் சாதந்தா கரெக்டா இருக்கு
ஓ ஓகே ஓகே ஓகே டெய்லியு சாம்பார் சாதம் தயிர் சாதம் இதா சாப்டுவீங்ளா
அப்டி கெடையாது வெஜ்ல எது இருந்தாலு சாப்டுவே
ஓ அப்புடியா சேரி சேரி ஓகே ஓகே
கோயிலுக்கு போலான்னு பாத்தே இன்னைக்கி வெயிலு பயங்கரமா அடிக்கு அதுனால நாளைக்கு போகனுங்க
ஓஹோஹோ ஈவ்னிங்கா போய் பாருங்க ஈவினிங் கொஞ்ச இதா இருக்குல்ல வெயில் தனிஞ்சிருக்கு
ம் ஈவ்னிங்தா போகணு
ம் ஆமாங்க ஏனா இந்த வெயிலுக்கு நம்மனால எங்கேயு
ஆறு மணிக்கு மேலதா போணு இல்லனா தெர பூட்டிருப்பாங்க
ஓ அப்புடியா ஓகே ஓகே ஏனா இப்ப போனோனு வச்சு கோங்க வெயில்லு இந்த மாரி வண்டி ஓட்டவு முடியாது அது நம்மள ரொம்ப டயர்ட் ஆக்கிரு ரொம்ப கஷ்டமாயிரு நாங்களு அப்டி தா பிளான் பண்ணோ அப்பற கடைசில சேரி வேண்டா வீட்ல எல்லா வேலையு முடிச்சுட்டு அதுக்கப்றோ வேணா ஈவ்னிங்கா போலா அப்டின்னு ஒரு பிளான்ல விட்டுட்டோங்க
சேரி சேரிங்க இப்ப நா தா போயிட்டு எளநி வாங்கிட்டு வர்லாமானு பாத்தே
ம் ம்
ஏ அதுக்கு போனா அப்பறோ ஜாலியா நடந்து ஆனா வெயில்ல போயிட்டு வர்றதுக்குள்ள பயங்கரமா ஆயிரு
அந்த எளநி ரெண்டு எளநி வாங்க வேண்டியதா வரு
இன்னைக்கு தா ஃப்ரீயா இருக்கே செரி தூங்கலான் பாத்தா அதுவு முடியல வேர்க்குது
ம் நாங்ளும் ந உ நாம்பழோ ஜூஸ் போட்டு வெச்சிருக்கே இனி அதுதா குடிக்கனு
இங்க கரண்ட்டு வேற இல்ல
அப்படியா
ஆனால் வீட்டுல ஒரு மாத்ரி இருக்கு
ஓ ஓ செர் சே கரண்ட் இல்னாலே இதாயிரு இப்ப வெளி காத்து வர்றதில்ல வெயில் இருந்தா பேரா இருக்கே தவிர வெளிய ஒரு காத்து எதுமே இல்ல
ம்
ம் ம்
நானு அதா மொட்ட மாடியில தண்ணிய தெளிச்சுட்டு
ஆ
அப்பதா அந்த வெயிலுக்கு கொஞ்ச இதா இருக்குன் சொல்லீட்டு மொட்ட மாடில போய் தண்ணி தெளிச்சுட்டு வந்திருக்கே
அப்படியா வீட்டு பக்கத்துல மரோலா இல்லியா
எங் வீடு மட்டு தனியா இருக்கு
அப்படியாண்ணா செர் செர் செரி ஏனா மரோ அந்த மாரி எல்லா இருந்ச்சின்னா கொஞ்ச காத்து வரு கொஞ்ச நமக்கு நல்லாருக்கு கரண்ட் இல்லாதம் போது
இப்ப எ வீட்டு பக்கத்துல ஒரே ஒரு கம்பெனி மட்டுந்தா இருக்கு
அச்சோ அப்பன்னா நெறைய மரங்கள் எல்லா இருக்குமே அங்க அப்ப காத்து அ நல்லா வருமே
கம்பெனில நா வேணா வந்துட்டு பாருக்க தாரா ஒரு தனி வீடு வீட்டுக்கு ஆப்போசிட்ல கம்பெனி
ம் ஹும்
ம்
சேர் சேரிங்க ஆனா நாங்களு எங் எங்க வீட்டு பக்கத்துலயு வீடு நெறையா இருக்கு ஆனா மரங்களு இருக்கு காத்தே வரதில்ல எங்களு க்கு ரொம்ப இதாதா இருக்கு வேர்கற மாரிதா இருக்கு இந்த டைமில ஃபேனு சரியா ஓடமாட்டிக்து
இந்த டைம்ல ஃபேனு சரியா ஓட்னாலு நம்மளுக்கு தெரியாது சரியா ஓடுதா இல்லையானு
ம் ஆமா குளிர் காலத்துல நல்லா ஃபேன் ஓடு இந்த வெயில் காலத்துல ஃபேன் சுத்தமாவே ஓடாது
தெரியாது நம் க்கு அது
ம் ம் நம்ம காத்து வரறதே நமக்கு தெரியறதில்ல ஆனா நாங்களே வெளிய தா உக்காந்துட்ருக்கோ நாங்களு நைட்டு ஒரு பன்னெண்டு மணி
அதுவு வெயிலு தான வெளில உக்காந்துருந்தா
வெய் அங்க வெயிலு இருக்காது போட்டி கோல்ல உக்காந்ட்ருக்கோ கொஞ்சோ அங்க கொஞ்சோ கூலிங்கா இருக்கு
ம் ம்
ம் நா உள்ள உக்காறக்கு அதுக்கு வெளிய நம்மோ உக்காந்துட் போய்க்லா கொஞ்சமாது காத்து வரு ம் ம்
நா இங்க போய் வெளியில உக்காந்தேன்னா அவ்ளோதா நா கருப்பாயிருவே ம்
அப்றோ போய் எளனி வாங்கலையா நீங்க
அ போணுங்க இனிமேதா போணு அதா யோச்ட்ருக்கே கரண்ட் வேற இல்ல எத்தன எலனி வாங்கணன்னு தெரில
அ அ
ஏனா தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்குற மாரி இருக்கு
ம் இது மாரி ஜூஸ் ஏதாது போட்டு பிரிஜ்சு குள்ள வச்சுக்கோங்க முலாம்பழ ஜூஸூ வாட்ரு மெலன் தர்பூசணி
போட்டு வச்சோட்னே கரண்ட்டு பெய்டுச்சு
அப்டியா சேர்
அது கூலிங் ஆய்ருக்காதுல்ல
ஆமா ஆமா இது கூலிங்கா ஆய்ந்ருக்காது சரி வந்துரு விடுங்க கரண்ட்டு கொஞ்சோ நேரத்துல வந்ரு வந்தோனே இதாயிரு ஃப்ரீஸர்ல வச்சுருந்தா சீக்ரமா ஆயிரு
ப்ரீஸர்ல வச்சிருந்தா கட்டியாயிறாதா
இல்ல ஒரு அஞ்சு நிம்ஷோ வச்சீங்ன்னா ஓகே கொஞ்சோ ஜில்னஸா குடிக் ககனு அப்டின்னா அப்டி வச்சிக்லா
ம் இப்ப தண்ணி குடிச்சிட்ருக்கே
ம் தண்ணி எவ்ளோ குடிச்சாலு நமக்கு பத்தாதே
ஆமா அதுவே கார்போஹைட்ரேட்ஸ் இன்னு போய் சமைக்கலையா
நா சமைச்சு வச்சுட்டே அதா நான்வெஜ்ஜு சமைச்சிடேனு சொன்னேனே நான்வெஜ்ஜூ ஏன்னா இன்னைக்கு சன் ஞாயிற்றுக்கெழமைங்றதுனால வீட்ல கண்டிப்பி நான்வெஜ்தா வேணு அது என்னென்ன பாய்து அதனால நான்வெஜ்ஜூ செஞ்சுட்டோ
எல்லா சண்டேயு எடுத்துருவீங்ளா அது
அ எல்லா சண்டேயு நான்வெஜ் எடுத்துருவோ சண்டடே எடையில ஏதாவ்து ஒரு நாள்லயு போய் எடுத்துருவோ வாரத்துல மூண் நாள் நான்வெஜ் எடுத்துருவோ
இங்க ஃபுல்லா ஒரு வெஜ்ஜூதா
ஓ அப்டியா நீங்க சாப்பட்டீங்க நீங்க கூட இது சாப்ட மாட்டீங்ளா
நா சாப்டமாட்டே
ஒ ஒஹோ வீட்ல
வீட்ல சாப்டுவாங்க
ஒ நீங்க மட்டு சாப்ட மாட்டிங்ளா
ஆமா
ஓக் அப்றோ உங்ளுக்கு தனியா செய்வாங்க அவுங்ளுக்கு
சாப்பாடு வச்சிருவாங்க ஒரேதா நா ஏதாவ்து ரசோ அவுங்க எப்டியு ரசோ மோர் அந்த மாரி எதா வைப்பாங்க
ம் ம்
அது மட்டு போட்டு சாப்டுக்குவோ
அப்டியா ஓகே ஓகே
ம்
அது உங்களுக்கு நான்வெஜ் சாப்டாமா இருக்குறதுக்கு ஒரு மாரி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லா போம்போது நான்வெஜ் சா சப்புடும்போது நீங்க சாப்டாம இருக்கு உங்களுக்கு தோணாதா அப்டியா பரவால்லே இப்போ நம்ம நாங்க நாங்களே ஒரு வார நான்வெஜ் எடுக்கல இல்ல எதுக்காது எடு ல அப்டின்னா யாரது சாப்ட்டாங்கன்னா அடுத்த நாளே நாங்க எடுத்துடுவோ எடுக்க மாட்டோன்னனு முடிவு பண்ணியிருப்போ ஆனா ஒருத்தர் சாப்டு போது எடுத்து சாப்டலாம்னு எல்லா தோணு எடுத்து சாப்ட்டுருவோ அந்த மாரி பண்ணியிருக்கோ ஆனா நீங்க பரவால்ல ம் உங்களுக்கு அது பழகிடுச்சு சின்ன வயசுல இருந்தே நீங்க சாப்டறது இல்லயா நாண்வெஜ்
ஓகே ஓகேங்க
ம்
சேரி ஓகேங்க பாய்
ஆ ஓகேங்க சேரிங்க நாளைக்கு பேசுலா
ஆ ஓக் ம் பாய்